என்னா பண்ணிகிட்ரிகி
இப்போ க மடிக்கணினில அ ம் படம் பாத்துக்கிட்ருக்கே.
படம் பாக்குறிங்ளா சூப்பர் சூப்பர் சாப்ட்டிங்ளா?
ஆ சாப்ட்டேங்க அ இப்பதா து ப் அ பரோட்டா சாப்ட்டேங்க. உம்
டிக்கனு நீங்ளே என் ஒணவுது நாங்க சப்பாத்தி மாவு வந்துட்டு கடைல் வாய்ட்டு நல்லா ஊற வெச்சி உப்பெல்லாம் போட்டு அதுக்கப்புறோ வந்து இந்த மாரி வந்து இதெல்லா யூஸ் பண்ணுவாங்க கொஞ்சோ வாழைப்பழோ இன்னு நறைய அதல போடுவாங்க அதுல போட்டு நல்லா சரி பண்ணி அதுக்கப்புறோ செய்வாங்க. எப்டி செய்வோனா உருட்டுவாங்க கட்டைய போட்டு உருட்டிட்டு இருப்போங்க அ க் கொஞ்சோ கடுப்பாதாங்க இருக்கு ஆனா நம்ம வந்து ஒடம்புக்கு நல்லதா இருக்குணுன்னா இப்பிடி தாங்க பண்ணனு அதுக்கப்புறோ வந்து மாவ நல்லா உருட்டி நல்லா ஊற வெச்சி அதுக்கப்புறோ கல்லுல போட்டு எடுத்து சாப்டுவங்க. அதுக்கப்புறோ தொட்டுக்க வந்து தக்காளி தொக்கு செய்வோங்க. அது எப்டி செய்வோனா மொதல தக்காளி வெ ட்டிருவோங்க வெட்டிட்டு அத வந்து வானல்ல போட்டு அ அதுக்கப்புறோ வந்து இன்னு தக்காளி வெட்டிட்டு வெங்காயோ வெட்ணுங்க அத மறந்துட கூடாது. வங்காயத்த சிரிப்பா வருதுங்க எனக்கு.
அதல்லா செரிதாங்க இப்போ ஏ பொரட்டா சாப்ட்டனா இன்க்கு வெளில போயிருந்தங்க. அ வெள்ல போயிருக்கம் போது நடுவுல வந்து ஆ தலைக்கவசோ அணியாம போனதுனால ப் அ போலீஸ்ட்ட மாட்டிக்கிட்டோங்க. ஆ போலீஸ் அங்க எங்கள ப புடிச்சு ஃபைன் போட்டு அதுக்கப்புறோ க் ரொம்ப நேரமா அங்யே நின்னுக்ட்டு அ எல்லாத்தியு அங்க பேசி செஞ்சு முடிக்றதுக்கே டைம் ஆயிர்ச்சிங்க. அதுக்கப்புறோ நாங்க திருப்பியு அங்க அவுங்கள்ட ஃபைன கட்டிட்டு வர்துக்குலியு ஒரு ரொம்ப நேரோ ஆய்ருச்சா வெ சேர் வேற வழி இல்லன் சொல்ட்டு வெளிலியே கடைலியே பரோட்டா வாய்ங்ட்டு வந்டோங்க. அதனாலதா இன்னிக்கு பரொட்டா சாப்ட்டோ இல்லனா நார்மலா வந்து நாங்க ஏதாவது ஹெல்த்தியா சாப்புடுவே ஆன ஃப்ரூட்ஸ்சு ஆ முட்ட அப்புறோ வேற எதாவது இந்த பிரெட்டு அந்த மானிக்கு நல்லா ஹெல்த்தியான தா வாங்கி ஒரே தா ஆ குக் பண்ணி சாப்ட்டுருவோங்க இன்னைக்கி வெள்ள மாட்டிக்கிட்டோனா டைம் ஆச்சு
காவல்துறை ஒங்க நண்பங்க ஆனா நண்பனா இப்ப இல்லையேங்க நீங்க தா த நீங்க ஏதா தப்பு பண்ணிருப்பீங்க அதா நண்பனா இல்லாம போயிருப்பாங்க
அதாங்க நாங்க இந்த தலைகவசோ அணியாம போயிட்டோங்க அது எங்க மேலதா தப்பு ஒழுங்கா போ போட்டு போயிருந்திருக்கோனு அவேசரத்துல போடாம போனதுனால காவல்துறை வந்து எங்கள புடுச்சு பைய்ண போட்டுட்டாங்க அதாது கிட்டத்தட்ட ரெண்டாயிர ரூபா போட்டு விட்டாங்க என்ன பண்றதுன்னு தெரியேல
செரிங்க செரிங்க அந்த ரெண்டாயிர தானே இதுக்கு மேல அந்த தப்ப பண்ணாதீங்க
ஆ செரிங்க இனிமேதா கவனமா இருக்கணுங்க
அதா அதா நானு அதா சொல்றே அது வந்து உங்க ஒங்க தலைக்காக அவுங்க தாங்க சொல்றாங்க உங்க நல்லதுக்காக தாங்க சொல்றாங்க நீங்க வந்து பாத்து இந்த மாரி பண்ணுங்க கொஞ்சோ கொஞ்சோ
நீங்க சொல்றது கரெக்டு தாங்க அத அன்னைக்கு அவசத்துல போட்டு போறதுனால மாட்டிக்கிட்டோ இனிமேதா அதாது க டருவுங்க நீங்க இந்த மாரி ஏதாவது ஆ போலீஸ்ட்ட மாட்டி இருக்கீங்களா
ஆமாங்க இன்னகி காலையில கூட மாட்டிக்கிட்டேங்க ஆ நேத்தி வந்து என்னோட காதலிய வந்து நா பஸ் ஏத்தி விட போனேங்க பேருந்துல ஏத்தி விட்டுட்டு நா வந் து அவசோரத்துல நா வந்து என்னோட காதலிக்கு வந்து ஒடம்பு முடியலெங்க அதனால நானு வந்து கூடயே போலான்ட்டு கெளம்பிட்டேங்க அவசரத்துல எ என்னோட காதலிக்கு ஒடம்பு செரியல்லைனனோ என் கண்ணுக்கு எதுவுமே தெர்லங்க அதனால வண்டிய நடு ரோட்லயே போட்டு போயிட்டேங்க போட்டு போயிட்டு அதுக்கப்புறோ பஸ் ஏரி நா வந்து ஒரு ஊருக்கு போயிட்டேங்க ஊருக்கு போயிட்டு திரும்ப வந்து அங்கேந்து திரும்பி வந்தெங்க திரும்பி எத்தன மணிக்கக்குனா ஒரு மூணு மணிக்கு வந்தெங்க மூணு மணிக்கு வந்தா வண்டிய வந்து போலீஸ் தூக்கிட்டு போயிட்டாங்க தூக்கிட்டு போயிட்டோனே வே நா போலீஸ்ல வந்து காணோங் காணோங் தேடிட்டு இருக்கெங்க போலீஸ் ஆனா வண்டி எடுத்துட்டு போயிட்டாங்கனு காணோங் காணோங் தேடினதுக்கு அப்றோ அதுக்கப்றோ தாங்க வண்டி வந்து கெடச்சது ஆனா கெடச்சதுக்கு அப்புறோ வந்து அவுங்க வந்து இந்த மாரி காசு கட்ட சொன்னாங்கென்ன எவ்வளோனா ஆயிரத்தி ஐநூறு ரூபா கட்ட சொன்னாங்க அவ்ளோ காசு ஏன்க்கிட்ட இல்ல அதனால நா கெளம்பி வந்துடேங்க நைட் எல்லா தூங்கவே இல்லங்க வண்டியே தேடி தேடி அதுக்கப்புறோ வந்து அதுக்கப்புறோ ஆயிரத்தி ஐநூறு ரூபா காச வந்து அ இந்த மாரி எல்லா பசங்கள்ட்டையு வாங்கி அதுக்கவனே எடுத்து போய் குடுத்து காட்டிட்டேங்க இப்ப திரும்பியு ஆயிரத்து ஐநூ ரூபாய எப்படியாவது குடுக்கணுங்க அதா எப்டி குடுக்குறாங்கன்னு தெர்ல அதா வேலைக்கு போணுங்க ஒரு மொதெல்ல நல்லா வேலைக்கு போணுங்க இந்த மாரி வந்து காரு வாங்கணுங்க காரு வாங்கி நமக்குன்னு தனியா ஒரு வீடு கட்டி அதுல நம்ம நிறுத்திட்டு போணுங்க நம்ம இந்த மாரி எல்லாரு வீட்லயு போய் விட்டோனா இதாங்க நமக்கு நிலம அதனால வந்து இ
ரொம்ப ரொமண்டிக்கா இருக்கிங்க காதலிக்காண்டி எவ்ளோ தூரோ போயிட்டு வந்து வண்டிய விட்டு உ கஷ்டப்பட்டு இருக்கீங்க எதுவு நைட்டு நேரத்துல ஏ ரொம்ப ஒங்க காதல் ரொம்ப அதிகமான இதுல இருக்கீங்க
ஆமாங்க ஆமாங்க நம்ம காதலு வந்துட்டா கண்ணு தெரியுமா போயிருங்க எதுவு என் மண்டயில எதுவுமே நிக்காதுங்க நம்ம லவ் பண்ற பொன்ன நம்மதாங்க பாத்துக்கணு அதுக்காக நம்ம எவ்ளோ வேணா கஷ்ட பட்லாங்க
அதுவு செரிதாங்க உங்கள விட்ட அந்த பொண்ணுக்கு யாருக்கா அந்த பொண்ணுக்கு உங்கள விட்டா யார் இருக்கா கடைசில ரெண்டு பேரு கல்யாணம் பண்ணி ஜா நல்லா சந்தோஷமா இருக்க போறீங்க
அந்த பொண்ணுக்குலா பெரிய குடும்பமே இருக்குங்க அந்த குடும்பல்லா நமக்கு வேணாங்க நமக்கு வந்து அந்த பொண்ணு மட்டு கெடைச்சா போதுங்க அந்த குடும்பத்தையே எனக்கு புடிக்காதுங்க இப்பயே புடிக்காம போயிடுச்சுங்க அதுக்கு மேல கல்யாணத்துக்கப்றோ என்ன பண்ண போறேனோ எனக்கு தெர்லங்க
அதா நீங்க இருக்கீங்கல அப்றோ என்னங்க நீங்க உங்க உங்க குடும்பத்த வச்சு நீங்க பாத்துக்கோங்க அ உங்க அம்மாப்பா இருக்காங்க அவ்ங்க வீட்ல பெரிய குடும்பமா இருந்தாலுமே எல்லாரு ஆ அவ் அவ்ங்க குடும்பனா அவுங்க அப்டிதா இருப்பாங்க நீங்க இருக்கும்போது அப்றோ என்னங்க
சரிங்க சரிங்க நா கொஞ்சோ காசு சம்பாரிக்கணுங்க அதுக்கு தாங்க பாக்குறே இன்னு ஒரு ஏழு வருஷோ இருக்குங்க அதுக்குள்ள ஏதாவ் பண்ணி
ஃபுல்லா இங்க நல்லா சரி பண்ணிட்டு அதுக்கப்றோ எல்லா வேலையு பாக்கலான்ட்ருக்கேங்க உங்களோட கருத்து என்னங்க
ஆ ஆ கண்டிப்பாக நீங்க ஒடம்பு தாங்க மொதல்ல பாக்கணு நீங்க காசு கூட எப்பாஸ் சம்பாரிச்சுக்கலா ஒடம்பு போச்சுன்னா ஒன்னுமே பண்ண முடியாது அதுவு நீங்க இப்போ இ இ இருபது வயசு என்னமோதா இருக்கீங்க ஆ இப்ப போயிட்டு ஒடம்ப பாழாக்கிட்டீங்கன்னா ஒன்னூ பண்ண முடியாது மொதல ஒடம்ப ஹெல்த் ஹெல்த்தியா இருங்க அதுக்கப்றோ வேணா சா காஸ் கூட போனா சம்பாரிச்சிர்லா ஒடம்பு போனா வராது
ஒடம்ப எப் சரிங்க ஒடம்ப எப்டிங்க சரி பண்றது நா என்னென்னவோ பண்ணி பாக்குறே என்ன பண்றதுனே தெர்ல
நல்ல ஊட்டச்சத்தானா ப சாப்டுங்களா சாப்டுங்க வெளியில வாங்கி சாப்டாம ஊட்டச்சத்தா ஏதா சாப் ல்லா வாங்கி சாப்டுங்க அவ்ளதா ஒடம்பு நல்லாருக்கூ உங்களையு ஆ பா ரொம்ப நாள் வாழவு முடியு அப்பதா இப்பத் தெரியாதுங்க ஓ வயிசாவ வயிசாவதா தெரியு நம்ம வெளி சானோனா சாப்த்துங்குலா அப்டின் சொல்ட்டு சோ நா இந்த மாரி பழங்கள் நறைய சாப்டுவேங்க ஆ பப் பாளி பழோ ஆ கொய்யா பழோ ஆ மாம்பழோ வாழைப்பழோ இந்த மாரி பழங்கள் நறைய சாப்புட்றனால எனக்கு ஊட்டசத் த்து நறைய கெடைச்சிடுங்க நீங்களு பழங்கள் நறைய வாங்கி சாப்டுங்க
செரிங்க காய்கற னா என்ன காய்கறிங்க சாப்புல்லா
காய்கறிலா இந்த சும்மா நார்மல் நம்ம கா காரட்டு அப்பறோ இந்த ஜிஞ்சர்லா நறைய சாப்டுங்கங்க இஞ்சி ஏனா அதுல உங்களுக்கு வந்து ஆ மருத்துவ குண அடைஞ்சதுங்க அதனால நீ ங்க அந்த மாரிக்கு நறைய இதுலா போட்டு போட்டு சாப்ட்டீங்கன்னா பூண்டு அப்றோ தக்காளி வெங்காயோ ஆ இந்த மாரி நறைய நீங்க சாப்ட்டீங்கன்னா உங்க ஒடம்புக்கு நல்லதுங்க நறைய ஊட்டச்சத்து கெடைக்கூ அது மாரிக்கு இந்த சக்ரவள்ளிக்கெழங்குல சாப்டுங்க அதுல நறைய ஊடுசுது இருக்குமாங்க சோ அத நீங்க வாங்கி சாப்ட்டு பாருங்க ஒரு தரவ தெரியூ உங்களுக்கு
செரிங்க செரிங்க இந்த எனக்கு வந்து சப்பாத்தினா ரொம்ப புடிக் ஏங்க அதனால தாங்க நா வந்து ஆரம்பிக்கும் போது சப்பாத்தி ரொம்ப நல்லா இருக்கூ அப்டி இப்டின் பேசிட்டே ஒரு ஆர்வத்துல எது நெனைச்சிக்காதீங்க
அதுல என்னங்க இருக்கு சப்பாத்தி நல்லதாங்க அப்டி சப்பாத்தில அப்டியே கூட நீங்க பட்டாணி அந்த மாரி வச்சு சாப்ட்டீங்கன்னா அது ரொம்ப அ புரோட்டீன் அதிகமானதுங்க அதெல்லா நீங்க சாப்புல்லா
சரிங்க சரிங்க அப்றோ வந்து சப்பாத்திக்கு வந்து குருமா வந்து நல்லாவே இல்லங்க எப்டியாவது நல்லா குருமா ஒண்ணு வெக்கணும்ங்க அது ஏதாது சொல்லி் குடுக்குறீங்களா
அதாங்க இந்த பட்டாணி ஆ சுண்டல் எல்லா நீங்க ஒண்ணா போட்டு ச சென்னா எல்லா போ டீன்னா ஒரு கிரேவியாட்ட பண்ணீங்கன்னா செமைய சாப்பிடலாங்க வெங்காய தக்காளி போட்டு மசாலா எல்லா போட்டீங்கன்னா
அ
ஒரு அதக் கிரேவியாட்ட வச்சிடலாங்க செமையா சாப்பிடலாங்க சப்பாத்திக்கு நல்லா இருக்குங்க
இந்த கறி எல்லா சாப்பிடலாங்களாங்க இந்த கறி எல்லா சாப்ட்டா வந்து இந்த மாரி மிருகங்கள அழிக்கிறோன்னு சொல்றாங்க அதெல்லா கரெக்டாங்க என்னங்க பண்றது அத எனக்கு புரியவே மாட்டேங்குது ஒண்ணு
அது எல்லாத்துக்கு எல்லாரு அப்டி சொல்ல முடியாதுங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு த்தவங்களோட விருப்ப இருக்கு அதுக்குன்னே நம்ம அத ம மறுப்பு செய்ய முடியாது உங்களுக் கு எது புடிச்சிருக்கோ அத நீங்க சாப்புடுங்க க அதுல சா சாப்புடறதுலா தப்புனா அப்டி நம்ம சொல்ல முடியாது அது ஒவ்வொருத்தகளோட விருப்போ அத நம்ம மாத்தி சொல்ல முடியாது ஓ அதனால உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எது நல்லதோ அத மட்டு நீங்க சாப்டுங்க
சரிங்க சரிங்க நா இப்ப சாப்பிட்டுகிட்டு தா இருக்கே அப்பப்ப உடற்பயிற்சியு செய்யறே அதுக்கப்புறோ வந்து அப்பப்ப இந்த மாரி ஊர் சுத்தம் போவங்க நெறைய ஊருக்கு அங்க போனா நெறைய பனி இருக்கு அந்த மா காடு மழ எல்லா சூப்பரா இருக்குங்க அப்பற வந் து உங்களையு ஒரு டைம் நீங்களு வந்து ந நேரல பாத்தீங்கன்னா நா உங்களையு ஒரு டைம் கூட்டிட்டு போறங்க
ம் கண்டிப்பாங்க நானு அந்த மாணிக்கு எனக்கு காட்டு மழ இதெல்லா பாக்கனுன்னு ரொம்ப ஆர்வமா இருப்போ எ சின்ன வயசுல இருந்தே எனக்கு அது அந்த மாரி பாக்கனா ரொம்ப புடிக்கு ஏன்னா நம்ம இருக்கு அது போலாங்க நீங்க உங்களுக்கு எதுவு பிரச்சனை இல்லன்னா போலாங்க
சேரிங்க கண்டிப்பா போலா உங்க நீச்சல் தெரியுங்களா
நீச்சல் எனக்கு தெரியாதுங்க நீங்க தாங்க கத்து குடுக்கணு
அப்டிங்களா சரிங்க சரிங்க வண்டி ஓட்டவாது தெரியுங்களா உங்களுக்கு
எனக்கு அதுவு தெரியாதுங்க அ நீங்க கத்து குடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க
அப்புற எங்கங்க பைன் வாங்கனதா சொன்னீங்க
அது நண்பர்களோட போனேங்க ஆ போம் போது ஹெல்மெட் போடாம போனனால பைன் போட்டாங்க
ஒரு நிமிஷ இருங்க அம்மா கூப்பறாங்க வந்துறே ஆ